கமெடா
நல்லார்க்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ரொம்ப நல்லா இருக்கே சாப்டாச்சா
ஆ சாப்டாச்சுப்பா
செரி செரி இங்க வந்து மழையூ லைட்டா தூறுது வெயிலு அடிக்கிது இந்த ம
டூந்தா அடிக்கிது
அடிக்கிது ஆனா இந்த மாரி இருந்தா எங்க வீட்டு பெரியவங்க என்ன சொல்லுவாங்க பூனைக்கூ எதோக் பூனைக் பூனைக்கு கல்யாணமோ பூனைக்கு கழுதைக்கு எதுக்கோ கல்யாணொந்தா
பூனைக்கு கொரங்குக்கு கல்யாணோங்க ஆமா
உண்மையா நீங்க பாத்துருக்கீங்ளா அந்த கல்யாணத்த
இல்லங்க பழமொழிதா சொல்லுவாங்க
சொல்லுவாங்க ஆமா அப்றொ மழையே வரலன்னா கழுதைக் கழுதைக் கல்யாணம் பண்ணி வச்சா மழ வரு அதெல்லா கட்டு கதையா இல்ல உண்மையாலுமே அந்த மாரி இருக்குங்ளா
உண்மையாலே இருந்துருக்லா ஒரு காலத்துல பண்ணி வச்சா நடந்துருக்லாம் அது பின்னாடி வர தலைமுறைகள் அத நம்ம ஃபாலோ பண்ணாம போயிருந்துருக்லாம்
சேரி அதுவு உண்மதா நீங்க சொல்றது அதுக்கப்றோ இந்த ஊபர்ல போறது
ம்
அப்றோ ஓலோலா புக் பண்றாங்க இல்லையா ஆஹ் அதுல நீங்க போயிருக்கீங்ளா அந்த மாரி புக்
இல்லங்க இல்லங்க இல்லங்க இது வரைக்கு யூஸ்
அ உண்மையாலுமே அந்த மாரி யூஸ் பண்ணதுல்லையா
ப்ராமிஸ் யூஸ் பண்ணது இல்லங்க ஆஹ்
நா ஓலோல பொயிருக்கே அப்றோ ஆட் ஆட்டோல சில சமயொ ஓலோ ஆட்டோல்லா பொயிருக்கே ஆ ஒ ம் ஆ ஒன்னு நா நைட்டு கூட அவ்வளோ புக் பண்ணி பொயிருக்கே ஒரு டென் டென் தேட்டி அ மாரிக்கூட அ ஒன்னு பிரச்சனல்ல ரொம்ப சேஃபா எடுத்துட்டு வந்து விட்டாங்க ஆனா சில சமயோ புக் பண்ணா துலா வந்து நம்மளுக்கு வந்து கெடைக்கற்துல்ல அவேலபுள் இல்ல ம் ம் சில சமயோ அவேலபுள் இல்ல சில சமயோ அவேலபுள்ருக் என்னன்னா பகல்ல ஒரு ரேட்டு அ ட்ராபிக்கா இருந்த ஒரு ரேட் ட்டு ஆ ஈவ்னிங் ஒரு ரேட்டு் அதுதா கொஞ்ச கஷ்டோ இந்த பீக்கார்ஸ்லலா ரேட்டு ஜாஸ்தியா இருக்கும் போல
ஓ அப்டிங்களா நா அந்த மாதிரி அவ்ளோ பெரிய சிட்டிலெல்லா நாங்க இல்லங்க அதுனால அதெல்லா யூஸ் பண்ணதே இல்லலேங்க
நாங்களு வந்து சிட்டிலேல்லா இல்லங்க கல்யாணோ ஆகறதுக்கு முன்னாடினா எங்க ஊரு திருப் பத்தூர் தாங்க அப் பாத்தீங்கன்னா சைக்களு வண்டி
ம் ம்
இங்க ஆட்டோ அந்த மாரி தா போய்ட்ருப்போ இங்க ஒரு ஆரி ஏழூர் திடீர்னு ஒரு ஆத்தர அர்ஜெண்டுக்கு போகணுன்றப்ப
ம்
அ புக் பண்ண வேண்டிய சூழ்நெலங்க
ம் ம் ம்
ஆ இந்த ஊபர் இப்ப இந்தக் எனக்கு வந்து இப்ப இந்த டூ விலர்ல வராங்க பாத்தீங்களா அது அதுக்கு கேள்விப்பட்ருக்கீங்களா
அது தானங்க இதுங்க ராப்பிடோ ஆ
ராப்பிடோ எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குங்க ஆமா இத விட ஆ பஸ்ட்டு கொஞ்சோ பயமா தா இருக்கு க்கு ஆனா அதுக்கு புக் பண்ணதுக்கு முன்னாடி பல யோசன வருல்ல அவுங்க எப்டி ஓட்டுவாங்க பத்துரமா ஓட்டுவாங்களா ஹார்டா ஓட்டுவாங்களா ஓட்ட தெரியுமா பேலன்ஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு
ஆம்மா ரொம்ப யோசன வரு
ஆமா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவ ஸ்கூல்ருந்து ஃபோனுங்க
ம் ம்
ஏ பைய ஸ்கூல்ல இருந்து ஃபோனு இப்பவு உடம்பு சரியில்ல வாங்கன்னு
ஓகே
அந்த நேரோ பாத்து வீட்டுக்காரு இல்ல
ம்
எனக்கு வந்து ராப்பிடோ தா ஃபுக் பண்ணி குடுத்தாங்க
ம் ஹும்
ஒரு ஒரு பார்ட் டைம் ஜாப் பாக்குற பையந்தா ஓட்டுட் போனா ஆ நல்லப் புடியா ஓட்டிட்டு போன தம்பி கொஞ்சோ ஃபாஸ்ட் சாப் போ தம்பி பையனுக்கு ஒடம்பு சரியில்ல என்னாச்சு ஏதாச்சுனு தெரியில
ம்
ஸ்கூல்ல இருந்து ஃபோன் வந்துருக்கு அ என்ன எட்த்துட்டு போய் விட்ருங்க ன்ன அவருடைய இது வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டினேஷன் வந்து பாத்தீங்கன்னா கோவில் பாளையந்தா
ஓ ஹோ ஹோ ஹோ
ஆனா நா கோவில் பாளையத்துலருந்து இன்னு கொஞ்சோ உள்ள போனு
ம் அது வர்லயு கொண்டு போய் விட்டாங்க
ஆமா அவர் என்ன சொல்ட்டாரு அ சிஸ்டர் வ வந்து மேப்பு காமிக்கலங்க எனக்கு இதுவரையுந்தாங்க எ வருது அதுக் மிச்சோ வர்லங்க நாங்க நீ உள்ள உட்டுருப்பா நீ உட்டுட்டு கூட இது பண்ணிடு நா அதுக்கேத்த அமோண் நா குடுத்தட்றே
ம் ம்
ஏன்னா திரும்பு நம்ம அங்கிருந்து ஒரு ஆட்டோ உள்ள பேசனுனு எனக்கு நூரூபா செலவாகு ஆமா மா அதுக்கு இந்த பயனுக்கே குடுத்துட்டு ஏன இதுவரையு எடுத்துட்டு வந்து விட்ருப்பா பஸ் ஸ்டாண்டு கிட்ட மட்டு கூட்டு வந்து விட்ரு அது மட்டு போதுன்னே அந்த தம்பியு கூட்டு வந்து விட்டாப்ல அன்னைக்கு ஃபீவர் ஒன்னு ஹெவியா இல்ல பையனுக்கு
ம் ம் ம்
அ பயந்துட்டே போனோ
சும்மாவே பயோ ஆயிடுங்க எனக்கு இந்த மாரி நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இர்க்கு
ம் ம் ம் ம் ரேப்பிடோ வந்து அ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவு இருக்கிற மாரி நா ஃபீல் பண்றே
இல்லங்க நான் ராப்பிடோவோ உவரோ எதுமே யூஸ் பண்றே ரெட் டேக்ஸி எதுமே யூஸ் பண்ணதில்லங்க
ஓ அது பேர் என்னங்க ஊபர் ஆட்டோ தான
ஆ ரு இங்க வந்து எங்க ஊர்ல இப்போ ரெட் டேக்ஸி இர்க்கு
ஓ ஆம்மா
ரெட் டேக்சி கூட நா யூஸ் பண்ணதில்லங்க எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கொஞ்சோ புக் பண்ணி போறாங்க ஆ ஆனா வந்து எனக்கு இன்னுமே அந்த பயத் த விட்டு நா தாண்டி வரல
நானுமே வந்து பாத்தீங்கன்னா போ போவே எப்போனா ஆ அ ட்ரெய்ன் பிடிக்க போணு பசங்கள கூட்டனா ரெண்டு பஸ் ஏறி போனா செரமோ இல்லயா அதுக் க்கு ஓலோ புக் பண்ணிட்டு ஓலோ அங்க போய் எற எறங்கிருக்கே ஆனா ட்ரெய்ன் டைம் ஆய்டுச்சுனா கொஞ்சோ சீக்கிரோ இந்த டைம்குள்ள என்ன எத்தன போய் விட்டுருங்கன்னானா விட்ருவாங்க
ம் ம் ம் ம்
சொல்லிடுவாங்க ஆ இது போயிர்லாமா ஒன்னு ப்ரச்சன இல்ல இல்ல இ போ முடியாது போலான்னு சொல்லிடுவாங்க அவுங்க
சேரி சேரி
அ அந்த மாரி சேஃபா தா போயிருக்கே ஒன்னு பிரச்சன இல்ல
இங்க எங்க ஊர்ல எங்க ஏறனாலு எங்கன்னா பஸ்லயே போயிக்லாங்க
ந்தாங்ளா
ஆ ஆ அதனால நா பஸ் சே ஏரி பஸ்லயே வந்தர்றதுங்க ஆ ஃப்ரீயாவு பஸ்சு இருக்கு
ஃப்ரீயாவு பஸ் இருக்கு கவர்மெண்ட் பஸ்லா ஃப்ரீ தா நா போயிருக்கே ஃப்ரீயாவு போயிருக்கே ஆ போயிருக்கே
ரொம்ப வெயிட்டா இருக்கறது ஏதாது எடுத்துட்டு வரணுனாதா ஆட்டோ பேசிப்பங்க மத்தபடி இதுலயே பண்ணிப்பாருங்க
ஆமாங்க மின்னெல்லா குதர வண்டி மாட்டு வண்டி அப் டிதா இருந்துச்சி தூக்கிட்டு போவாங்க சைக்கிளு கரக்ட்டு உண்மைத்தா அப்டித்தா இருந்துச்சு
யேதாங்க வாழறாங்களா
ஆமா அதுதாங்க வந்து என்ன சொல்றது ஒரு ஒரு சுகாதாரமான ஒரு வாழ்க்க அதாவது மாசுபாடு மாசு பாடு இல்ல காற்று மாசு பாடு இல்ல நீர் மாசுப் பாடு இல்ல இயற்கையோடு இயற்கையா இயய்ந்து வாழ்றாங்க
கண்டிப்பாங்க எனக்கு ஒருத்தங்க அங்க மலக்காரங்க இருப்பாங்க ஜவ்வாது மலக்காரங்க அவங்க சொல்லுவாங்க பாருங்க அவுங்க வாழ்க்கை முறைய எனக்கு அதிசயமா கேக்குற மாரி இருக்
ஆ சொல்லுங்க என்ன வாழ்க்க முறன் சொல்லுங்க
காலையில எழுந்திருச்சா வந்து கூழ் வெப்பாங்களாங்க
கூழா
ஆ நைட்டே மாவு கரைச்சி வெச்சருவாங்களாங்க
ம்
அந்த கூழ் வெச்சுட்டு பலாக்கா இருக்கு இல்லிங்ளா
ஆமாங்க
அத வெச்சு ஒரு கறி பண்ணுவாங்ளா தொட்டுக்றதுக்கு பலக்காவா அறுத்து போட்டுட்டு சும்மா உப்பு மொளகா தூள் போட்டு நல்லா வேக விட் ருவாங்களா அடுப்புல ஒரு பக்கோ ஒரு பக்கோ கூழ் காய்ச்சுவாங்களா இந்த கூழ் தாங்க அவுங்ளுக்கு காலையில சாப்பாடு
சாப்பாடு அதுதா ஸ்ட்ரென்து கூட இந்த இட்லி தோசைல்ல என்னாருக் கு
ஆமா அத சாப்ட்டுட்டு வயலுக்கு போயிடு வாங்கலாங்க ஏதோ ஒரு வேல பண்ணு வாங்லா
பண்ணுவங்கலா
திருமியு மதியானோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பலக்காவே போட்டு கடையு வாங்கலாங்க
போட்டு கடையுவாங்லாங்க
கடஞ்சி சாப்பாடு வெச்சு ஆ
பாடு வெச் புரில பலாக்கானா எது இந்த கொட்டையா இல்ல
காயேங்க பிஞ்சு காயி
பிஞ்சு காயி ஆ
அதையே செய்வாங்ளா
ஓ நல்லா இருக்குமாங்க அது கடைய முடியுமா
தெரியலிங்ளே எனக்கு அதல்லா நா செஞ்சது இல்லைங்ளே அவங்க சொல்றத்
அதுப ஆனா இப்பதா ரொம்போ ஃபேமஸா வந்து பலாக்கா பிரியாணி பலாக்கா பிரியாணின்றாங்க
ஏங்க அவங்க வந்து ரொம்ப வர்ஷமா அவுங்ளுக்கு வந்து கிடைக்கிற உணவு என்னவா இருக்குங்களா தெரியங்களா பலாமரோ நெறைய இருக் கூங்களா அதனால பலா பிஞ்சி பலா காய்யி பலா பழம் பலா கொட்டை ம் எல்லாமே தா அவங்களுக் கு உணவு அ மத்தது வந்து ஏதாவது விளைவிச்சாதா அவங்களுக்கு உணவு
புரியுது புரியுது
ம் அ அங்க இருக்கிறது தா நா அவங்க சாப்பிட முடியு இப்பதான வந்து பஸ்சு வண்டி இதெல்லாமே வருது
ஆமா
முன்னாடி வந்து ரொம்ப கடையாதுங்களா அவங்க ஊருக்கெல்லா அரிசியே வந்து நெல்லு எடுத்துட்டு வந்து மிஷின்ல போட முடியாதுங்களாங்க காய வச்சுப்
குத்து ஆமா அப்பல்லா எங்கெங்க மிஷின் கை குத்
அ இல்லங்க நம்ப சொல்றது நம்ம நம்ப காலத்து நம்ப ரொம்ப முன்னாடியே பாத்துட்டோ மிஷினிங்கல்லா அவங்க இன்னுமே அவங்க ஊர்லல்லா மிஷின் கெடையாது
ம் நல்ல விஷயந்தா
அவங்க குத்தி தா யூஸ் பண்ணுவாங்களாங்க
ம்
மண்ணு கட்டின மண் பருப்பெல்லா வந்து மண்ணு கட்டி அரைப்பாங்களா
இது நா எங்க இதுலயு பண்ணியிருக்காங்க எங்க அத்த பண்ணுவாங்க செம்மன் கட் டி காய வச்சு அப்பறோ அது எதுக்கு செம்மன் கட்றாங்க எனக்கு புரியல அந்த தோல் எடுக்கிறதுக்கா ஆனா அந்த பருப்பு இந்த கிராமத்து பருப்பே வேறு டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டா இருக்கு
ஆமா ஆமா இன்னு இவங்க சொல்ற வாழ்க்கை முறைையெல்லா இப்போ நம்ம வந்து என்னா பண்ணுவோன்னா வந்துங்க நம்ம எல்லா குடம்புக்கு தேங்கா அரைச்சு ஊத்துவோ இல்லைங்களா அவங்க என்ன கொழம்பு வச்சாலு வந்து வெறு தண்ணியாவே இருக்குங்க
ஆமா தண்ணி மாரிதா இருக்கு நம்மள மாரி கெட்டியாலா இருக்காது
நான்னு அவங்க ஏங்க இப்படி செய்றீங்கன்னா எங்களுக்கு இப்படி சாப்ப்ட்டுதா பழக்க அப்படிங்கறாங்க
கொமாமா ஏன்னா அவங்க தண்ணியா சாப் ட்டாதாங்க ஜீரண ஆகு நம்மள மாரி பருப்பு கொழம்லா கெ டியா சாப்ட முடியாது சாப்படலா ஒரு வேள டைஜஸ்ட் ப்ராப்ளம் அந்த மாரி ஏதாச்சு இருக்கு
துல வேலை செய்யறவங்களுக்கு எங்க போய் டைஜஸ்ட் ப்ராப்ளம் சொல்லுங்க அதெல்லா இல்ல அவங்க ஏதோ ஒரு அவங்க அப்டியே எதுவு அரைச்சு ஊத்தாம அப்டியே பழகிட்டாங்கங்கங்க
பழகிட்டாங்க ஆமா அவங்க வந்து சோத்துக்கு நம்மள மாரி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க தரமாட்டாங்க தருவாங்கன்னா அதாவது கே களி கூளு
ம்
ஒரு காய் வேக வச்சோமா பண்ணோமா கடைஞ்சோமா அந்த மாரி தா அதுவே சத்து அதுவே சத்து அது சத்து தா உ
எனக்கு கொஞ்ச வேலை இருக்குது பாத்துட்டு வந்து பண்ணுறேங்க
ஆ சரிங்க
அ